ஹலோ
ஹலோ நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கெங்க
வீட்டு வேலையெல்லா முடிஞ்சிச்சுங்ளா ஆ எல்லா போய்ட்டு வந்தாச்சுங்க உங்க கொழந்திங்க
எ கொழந்தியு ஸ்கூலுக் போயாச்சுங்க வீட்டுக்காரு ஆபீஸ் போயாச்சுங்க இப்பதா வீட்டு வேலையெல்லா கொஞ்சு கொஞ்சு செஞ்சுட்ருக்கங்க நீங்க
நானு இப்பதாங்க செஞ்சுட்ருக்கே
செரி செரிங்க உங்களுக்கு கொழந்தைய வளத்தல் ஞாபம் இருக்குங்ளா இப்ப நம்ம ரெண்டு கொழந்தைகளு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சுங்க இருந்தாலு சின்ன கொழந்தையா இருக்கும்போது அதாவது கொழந்த பொறந்ததுலந்து வள ததுஞாபம் இருக்கங்ளா அப்பப்ப எனக்கு ஞாவகோ வருங்க நம்ம கொழந்தையா இரு க்கும்போத் நம்ம சொன்னதெல்லா கேப்பாங்க அ தூங்க தூங்கட்டுன் விட மாட்டாங்க நம்மளய சாப் பாடு ஊட்றக்கு ரொம்ப கஷ்டோ இப்பல்லா பெரி கொழந்தைகளா வளந்துகிட்டாங்க அது அப்பவு எனக் ஞாபம் வரு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப அடம் புடிப்பாங்க ஏ ஒவ்வொரு வேலவு பாத்து பாத்து செய்யணு நீங்களு அப்டித்தான அதெல்லா ஞாபம் இருக்க உங்களுக்கு
ஆமாங்க ஞாபகம் இல்லாம இருக்குங்ளா நைட்டு தூங்கவே விட மாட்டாங்க ஒரு ஆறு மாச வரைக்கு ரொம்ப அழுதுட்டு அழுதுட்டே இருப்பாங்க அதுக்கப்றோதானேங்க நம்ம அந்த ராகி கூழ் அதெல்லா குடுப்போ அது குடுத்ததுக்கு அப்றோ கொஞ்சோ தூங்குவாங்க அப்ப கொஞ்ச நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அது ஒரு மாரி போகு இப்டி ரம்ப தூங்க விடாம நல்லா இருக்கு அந்த அந்த டைம்ல ஆனாலு நமக்கு முடியாம இருக்குமில்லைங்க
கண்டிப்பாங்க குழந்தைங்க வளர்க்கதுன்னா பெரிய டாஸ்க்குங்க பெரிய விஷ்யோ ஏனா நாம சின்ன கொழந்தைகள வளத்துறதுதா அவுங்க பெரிய ஆளா ஆகறது நம்ம கையில தா இருக்கு நல்ல நல்ல கொ நல்லா வளர்க்கணு நல்ல நல்ல சாப்பாடு ஃபுட்டு ஏனா இ இப்ப நெறைய நோய்கள்லா வருதுங்க நம்ம பாத்து பாத்து சத்துள்ளதா கொழந்தையா இருக்கும்போது குடுத்தாதா ஆரோக்கியமா வளருவாங்க அப்றோ ஒழுக்கத்தோட வளத்தணு ஒழுக்கந்தா ரொம்ப முக்கியோ நமக்கு சின்ன கொழந்தைல இருந்தே ஒவ்வொரு விஷி த்தியு அவங்க அவங்களே வேல செய்ற பழகிக்கணு நம்மள எதிர்பாக்கக் கூடாது உதாரணத்துக்கு இப்ப சாப்ட்டாங்கன்னா தட்ட அவங்களே கழுவி வைக்கணு த எ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மாவ பெரிய விஷ்யமாந்தா நம்ளே செஞ்சலா ஒரு சின்னதுலந்து அவனால செய்ய முடியா டியு இந்த இந்த வேலைய நீங்க செய்ணு அது போ புள்ளைகங்க பெண் புள்ளைகளுக்கெல்லா நம்ம வந்து ம் எல்லா வேலையு சொல்லி தரனுங்க எ சின்ன வயசுலேந்தே நம்ம கத் த்து குடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஏனா பெருசானதுக்கு அப்றோ அவங்க எல்லாமே பழகறக்கு நம்ம சின்ன சின்னதா நம்ம வேல செய்யு போது இந்த மாரிதா செய்யணு அப்டின்னு சொல்லி சொல்லிக்குடுத்துட்டு இந்த மாரிதா இருக் குணு இந்த மாரி தா ட்ரெஸ் பண்ணணு அந்த மாரி நம்ம அம்மா அம்மாதா எல்லாமே கொழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியோ ஒவ்வொன்னா சொல்லி குடுத்து சொல்லி குடுத்து வளந்தோம்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாதுங்க ஓ இப்டிதா இருக்கணு நம்ம பெருசா ஆனதுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்றோ ஒவ்வொரு விஷ்யத்தோ சொல்லு போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு நம்ம சின்னதா இருக்கும் போதே இயல்பாவே நம்ம செய்யும் போதே அவங்களுக்கு இப்டி சொல்லி குடுத்துட்டா ஈஸ் சியா இருக்குமில்லங்க அப்றோ சாப்பாடு நீங்க சொன்ன மாரி கொழந்தையா இருக்கு போது ம் சொல்லுங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க அந்த மாரிதா வளத்தணு பசங்க வந்து மேக்சிமம் வேல செய்ய மாட்டாங்க இருந்தாலு புள்ளைங்களுக்கு வந்து கொஞ் ஒரு எல்லா வேலையு கொஞ்ச கொஞ்சமா நம்ப கத்து குடுக்கணுங்க அப்பதா அவங்க பெருசானா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது சொன்னது செய்வாங்க நம்ம சொல்றது கேட்பாங்க அ செய்னா உடனே செய்வாங்க இதுனா சப்போஸ் நமக்கு எதாவது ஒடம்பு முடில அந்த மாரி டைம்லேல நம்ம முதலே சொல்லி குடுத்தாதானேங்க அவங்களுக்கு டக்குன்னு செய்வாங்க திடீனு ஒரு நாள் வேல செய் அந்த வே அதே அம்மி குடுக்கணு இப்போ இப்ப நம்ம சாப்றது எல்லாமே மருந்தா இருக்குங்ளா அதனால கொழந்தைளுக்கு கொஞ்சோ அ அவுங்குளுக் புடிக்காம இருந்தாலுமே சத்துல்லதா நம்ம கொஞ்சொ கொஞ்சொ டெய்லி சேத்திக்கணுங்க.
ஆமாங்க நா வந்து கொழந்தைக் கி ரெண்டு வருஷோ ஃபீட் பண்ணங்க தாய்ப்பால் தா குடுத்தே. ஆனா ஆறு மாச தாய்ப்பால் மட்டு குடுத்துட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறோ கொஞ்சோ ராகி கூழு அ ஹெல்தி ஃபுட்தாங்க இந்த நேந்திர பழத்த வேக வெச்சி ஆப்பிள் வேக வெச் சி அதாவது அப்ப வந்து கொழந்தைக நம்மளுக்கு ஒடம்புக் கொஞ்சொ கஷ்டமாருக்கு. இருந்தாலு நம்ம கொழந்தைக வந்து சத் துள்ளதா சாப்டோனு நம்மளுக்கு இருவத்தி நாலு மண் நேரோ கொழந்தைக் எத குடுக்கலா அ அத குடுக்கலாமானு யோசிச்சுக்கிட்டே இருப்போ அது உண்மையாமே நல்லாதா இருஞ்ச்சுங்க ஆனா ரொம்ப ரிஸ்க்கு இப்வே நெனைச்சு பாத்தாலுங் கூட நாம இவ்ளோ பண்ணிருக்கமான் தோணு. ஏனா அந்த கொழந்த ஒரு வய்சு வச்சு வளத்தி அது நடக்கற வரைக்குவ் அம்மாக்கு ரொம்பொ ரொம்பொ கஷ் டங்க நைட்டு நீங்க சொன்ன மாரி தூக்கோ தூங்கவே முடியாது. தொட்டல் ஆட்டிட்டே இருக்கணு. ஆனா நம்ம ஹெல்தியு பாத்துக்க முடியாது கொழந்த கொழந்தினு கொழந்தைவே பாத்துட்ருப்போ. ஆனா எந் எல்லா அம்மாவு அந்த ஒரு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ தியாகம் பண்றதாங்க நல்ல கொழந்தைகளா உருவாகறாங்க. நாம கண்டிப்பா செய்யணு எல்லார் அம்மாவு தா கஷ்டப்பட்டு தா தீருவாங்க. என்ன சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு நா அ அம்மா அவுங்க பாட்டிக ஹெல்ப் பண்ணுவாங்க பாட்டி இல்லாத வீடல் ரொம்ப கஷ்டங்க. ஏனா நம்மோ பாட்டி இருந்தானா கொஞ்ச நஞ்ச நேரோ பகல் நேரோ கொழந்தைக தூங்கும் போது நம்ம தூங்கலா. தொட்டல் ஆட்டி தருவாங்க. அந்த மாரில்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நெறையா பேரு வந்து அ வேலைக்கு போற பொண்கள எல்லா வந்து அ கொழந்தையையு பாக்க முடியாம சின்ன சின்ன கொழந்தைள உட்டுட்டல்லா வேலைக்கு போறாங்க. து ரொம்ப கஷ்டந்தானுங்க அவுங்கல்லா.
ஆமாங்க ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல எல்லா அந்த வேல கண்டினியூ பண்லி னா அவுங்குளு கந்த ஜாப் போயிரு கொழந்தைய ஃபீ விட்டுட் போயி நைட்டு வரைக்கு ஃபீட் பண்றது. அந்த மாரி எல்லா இருக்காங்க. அவுங்க எப்டி ஹெல்தி ஃபுட்டா பாட்டிகதா பாத்துகுவாங்க அவுங்க எப்டி பாத்துக்குவாங்க என்னன் தெரியாது ஒரு ஆறு மாச சுக்கப்பறோ அவுங்களு நம்மள மாரி ச இது ராய கூழு அந்த மாரி ஊட்டணுன் ஆசையோடு இருந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு டைம் இருக்காது இப்டி கொழந்தைல இருந்தே அந்த கொழந்தைய அவங்க பாத்துக்காம கவனிப்பா இல்லாம அம்மா பாச ஒன்னுமே இல்லாத மாரிதா இருக்கு பாட்டிதா அம்மாங்கிற மாரி ஆய்ரு அந்த மாரியு நெறய வீட்ல இருக்காங்க அதே கம்மியா அவுங்க சம்பா ரிச்சா தான நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குங்கறக்காக ஜாப் போய்ட்டு இருக்காங்க இல்ல அந்த கொழந்தைய முழு நேர பாத்து கவனிச்சு நம்ம பா பாக்குறோம் அவங்க எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்கல்லங்ளா
ஆமாங்க கண்டிப்பாங்க இப்ப வந்து குழந்தைக வளர்ப்பது வந்து ரொம்ப சவாலா இருக்குது நம்மளுக்கு ஏனா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொன்னா கத்து குடுத்துட்டாதா அத முக்கியமா அம்மா அப்பா சொல்றது வந்து கொழந்தைங்க இப்ப இந்த காலத்து கொழந்தைக கேக்கறதே இல்லைங்க எப்ப பாத்தா தாலு ஃபோன எடுத்து வச்சு ஃபோன பாத்துட்டு இருக்கறது பேரன்ஸ மதிக்கிறது இல்ல படிக் க்கிறதில்ல இதல்லா இப்ப ரொம்ப ரிஸ்க்கு நம்ம கா நம்ம வளர் த்தம் போதுங் கூட கொழந்தைக ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கு நம்ம சொன்னபடி நம்ம சொன்னது கேப்பாங்க அம்மா அப்பா கண்டு பயந்துக்குவாங்க இது நம்ம காலத்திலயு நம்ம அம்மா அப்பா கண்டு பயந்துக்குவோ பயம்னா அ அம்மா அப்பானா மரியாத குடுத்து இப்பக்கிற கொழந்தைகல அப்படியெல்லா பண்றதே இல்லங்க ஃபோன்தா எல்லாமே அம்மா அப்பாவ மதிக்கிறதே இல்ல அ அதுக்குதா கொழந்தைக வளக்கறத பொறுத்துதா அவங்களோட எதிர்காலம் இருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்லதெல்லா சொல்லி குடுத்து இப்டிதா இருக்கணு நம்மளோட அம்மா அப்பா எப்டி ந நம்ம கொழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டன் போட கூடாதுங்க நாம்ம வந்து நல்லபடியா நடந்துகிட் அந்த கொழந்தைங்க நம்மள பாத்து முக்காவாசி வளருவாங்க நெறயா வீட்ல கொழந்தைங்க முன்னாடி சண்ட போட்டு கொழந்தைகளோட மனசு பாதிக்கப்பட்றதூ அதுவு ஒரு காரணோ தானங்க
முன்னாடி நம்ம நல்லது செஞ்சாலு அத பாத்து நல்லது செய்யு நம்ம இப்ப நம்ம சண்ட போட்டாலு அது என்ன நெனைக்குன்னா அம்மா அப்பா செய்றாங்க அது கரெக்டு அந்த மாரி நெனைப்பாங்க சில வீட்ல தாத்தா பாட்டி வந்து சில கொழந்தைகளுக்கு புடிக்கு புடிக்காம இருக்கு அ எப்டி இருந்தாலு பெரியவங்களுக்கு அப்டிதா புடிக்கலனாலு நம்ம வந்து அவங்க கிட்ட பாசமா இருந்தா அது இருக்கு இதே நம்ம அவங்கள புடிக்கல புடிக்கல வெறுப்பா அந்த மாரி பேசுனா நம்மள பாத்து ஓ அவுங்க கெட்டவங்க அப்டிங்கிற மாரி இருக்கு நம்ம பண்றத நல்ல பழ கொண்டு வர்றது நம்ம கைலதா இருக்குது அதா சொல்றாங்கல்லங்க கொழந்தய வளக்கறலதா எல்லாமே இருக்குன்னு அந்த மாரி நம்ம கரெக்டா பாத்துக்கிட்டாதா அந்த கொழந்த நல்லபடியா வளரு
ஆமாங்க படிப்பு வந்து கொழந்தைக இஷ்டத்து நம்ம ஒரு டென்த் வரைக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு படிக்க வச்சுக்கலாங்க டென்த்க்கு மேல கொழந்தைக என்ன விரும்புறாங்களோ அதத்தாங்க படிக்கணு இப்ப நாம வந்து நம்ம மனசு நம்ம பொண்ணு டாக்டராவனு இன்ஜினியரானு நெனைக் கிறோ அவங்க ஏதாச்சு வேற ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப வந்து நம்மோ கொழந்தைக எது ஆசப்படுறாங்களோ அதத்தா நம்ம பண்ணணு ஏன்னா எதுவுமே ஒரு ஒரு அதாவது இன்ட்ரெஸ்டோட எந்த வேல செஞ்சாலு அப்பதா அது நல்லா இருக்குங்க மத்தவங்களோட வற்புறுத்தல் படி செய்யக் கூடாது சில பேரண்ட்ஸ் எல்லா அப்டிதாங்க கொழந்தைங்க ஆசப்பட்டாலு நாங்க இ நாங்க இத்தா ஆசப்பட்டோ எங்கனால படிக்க முடியில நீங்க அதா படிங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவங்களுக்கு புடிக்காத செஞ்சர்றாங்க அப்டியெல்லா செஞ்சா அந்த கொழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா படிக்காது எந்த ப்ரோயேஜனம் இல்ல அம்மா அப்பா ச் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அதுகளு படிக்கு அது அதுங்க மனசுல எப்புமே வேதனை இருக்குங்க கொழந்தைய வளக்கறது வந்து நம்மோ கொழந்தைகளுக் ஃப்ரெண்டாவும் இருக்கோணு பேரண்ட்ஸாம் இருக்கணு. அ அ அது மட்டு இல்லாம நம்ம ஒரு கா அ அதாவ்து அவங்ளு க்கொரு உதாரணமாவும் இருக்குணு நம்ம அவங்களுக் புடிச்ச மாரியு நடந்துக்குணு அவுங்ளோட ஆஸ் சையு நெறவேத்தணு அதே சமயோ டிசிப்ளியன்னாவும் இருக்கணு. அந்த மாரிதா வளத்துனுங்க அப்பதாங்க வருங்கால சமுதாய நல்லா இருக்கு பேரண்ட்ஸ் வந்து மொதல்ல கொழந்தை ல புரிஞ்சுக்கணு. அப்பத்தா புரிஞ்சுகிட்டு அவுங்களோட இதுபடி நடந்தாதா கொழந்தைக வந்து அ நம்ம சொல்றத கேப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க யோசிப்பாங்க. எப்புமே நம்மளோட இஷ்டத்துக்கு அவுங்கள பண்ணக்கூடா பண்ண வெக்கக்கூடாதுனு அவுங்ளோட மனசையு புரிஞ்சுக்கணு ஏ ஏங்க.
ஆமாங்க நீங்க சொல்றது ஹண்ரட் பசன் கரெட்டுதா. என்ன அந்த வழில போனாதா ட்ரெஸ்ட்ட் பண்றது அந்த மாரி இருக்கு. ஆனா நா அது வந்து அ ல்ல ப்ளஸ் டூ வரைக்குமே அந மாரி இருக்கு ஆனா காஜல்லா அசெ கேக்குமோ பதா அவங்றாங்களா நீங்க சொன்ன ஆனா அவங்களுக்கு வந்திப் புதுஸ் புதுஸ் அமேசான் மாரி இருக்கு ஆனா இப் புதுசு புதுசே என்னென்னம் வந்திருக் இல்லைங்க அவுங்களுக் ஹும் வந்து அந்தரு அந்த வழியில தான போணுன் ஆஸ்ப்படுவாங்க நம்ம சொல்றது அதவே கேக்கணு பழைய இதே சொல்லிட்ருக்கக்கூடாது அந்த மாரி இருக்கு இப்ப புதுசா டெக்னாலஜி வளந்ததுனால அதெல்ல என்ன படி உம் பண்ணணு இருப்பாங்க அப்ப நம்ம அவுங்களோட இதே விடணு இல்ல அவ ஒரு அம்மா சொல்லிட்டாங்ளே அப்டின்னு விட்டு வேண்டா வெறுப்பா படிக்கிறது அந்த மாரி இருப்பாங்க
அ ச்சரிங்க இன்னைக் கொஞ்சோ வெளில போற வேல இருக்குங்க நாளைக் கால் பண்றங்க